எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
ம் சாப்டாச்சு நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டோ இப்பதா என்னோட குழந்தைக்கு வந்து திருக்குறள் பத்தி சொல்லி்குடுத்துட்டு இருந்தே ஆக்சுவலி அவ ஸ்கூல் துறந்துட்டா அது வந்து நாளைக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு வரணு அந்த ஃபஸ்ட்க்குள்ளது கடவுள் வாழ்த்து எல்லா அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அத பத்திதா உங்கள்ட்ட பேசலா திருக்குறள் ஏன்னா ஆயிரத்தி நூத்தி முப்பது குறல வந்து உண்மைக்குமே ஆயிரத்தி நூத்தி முப்பதுக் குறள் நா படிச்சிருப்பனானு எனக்கு தெரியல நம்ம ஸ் ஸ்கூல்ல இருந்த அளவுக்கு படிச்சிருப்போ நா என்ன பொருத்த லவு ஆயிரத்தி நூத்தி முப்பது நா படிச்சிருக்க மாட்டேனு தா எனக்கு தோணுது நீங்க எது படிச்சிருக்கீங்களா
இல்ல இல்ல இல்ல அதெல்லா வந்து இந்த பஸ்ல நம்ம வந்து அந்த திருக்குறள் பாக்ரதோட ச சரி அதுக்கப்றோ வந்து அந்த ஸ்டார்டிங்ல சொல்லி என்னவோ ஒரு பத்து திருக்குறள் பதினஞ்சு திருக்குறள் இருபது திருக்குறள் சும்மா பாடம் பன்னதோட சரி அதுக்கப்றோ எப்பயாச்சு நம்ம சும்மா ரீட் பண்றதே கஷ்டோ அது ஒரு அதுவே ஒரு அம்பது ளுக்கு மேல ரீட்டே பண்ணிருக்க மாட்டே அந்த மாரிருக்கு அந்த மாரி இருக்கு அப்றோ மனப்பாட பகுதிலா வந்து அது வேன்னா இன்ட்ரெஸ்ட்டா படிப்போ ஏன்னா வந்து அது வந்து பப்ளிக் எக்ஸாம்கு வந்து பாத்தீனா அது வந்து அஞ்சு மார்க் வரு ஏழு மார்க் வரு அப்டின் சொல்லி கண்டிப்பா வரு அப்டின்னு சொல் நாள அது மட்டு அப்டியே கன்ஃபாமா படிச்சுருவே அந்த மனப்பாடப்பகுதி இலக்கணம்ல ஒரு சில டாபிக்லா வந்து கண்டிப்பா வரு அப்டின்ற மாரி சொல்லிடுறது சோ அதெல்லா இது பண்ணிறது திருக்குறல்ல சும்மா ஃபெமிலியரானது கொஞ்சோ நல்லா எல்லாத்துக்கு தெரிஞ்ச திருக்குறள மட்டு தா தெரியு மத் த்தபடி வந்து நம்ம பஸ்ல போம்போது திருக்குறள் எழுதி இருக்கதே வந்து நம்ம பாத்தம்னா என்னது இப்டி ஒருத்திருக்குறள் இருக்கா அப்டின்ற மாரி தா நமக்கு இருக்கு
ஆமா ஏன்னா நா உண்மைக்கு நம்ம ஸ்கூல் ஒன்த்ல ஒன்னுலருந்து டென்த் வரதானே அதுக்கு பிற வந்து நமக்கு திருக்குறள் நெறைய இருக்காது லெவன்த் லத்துலயு அவ்ளவா இருந்த மாரி இல்ல கொஞ்ச தா இருக்கு செய்யுள் பகுதி தா நெறைய இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு திருவள்ளுவர் வந்து உண்மைக்கு சொல்ல போனா ஒரு உலகம் பு புகழ் பெற்ற ஒரு தமிழ் பொது பு புலவர்தா சொல்லணு ஏன்னா அவர் தா எ பொண்ணுட்ட கேட்பே திருக்குறள ஏற்றியவர் யாரு அப்டின் கேட்டா அவ வந்து வேற பேற சொல்லுவா
ஆ செரி
தெரியாது ஏன்னா இப்பதா ஃபஸ்டேண்டட் போறா ஆ ஆக்சுலி தமிழ் தெரியாது சொல்லி குடுத்துருக்கே நா சொல்லிக் குடுப்பே திருக்குறளை இயற்றியர் வந்து திருவள்ளுவர்மா அப்ப கேப்பா மம்மி அந்த பேரு எதுக்கு வந்திருச்சு அவுங்களுக்கு திருக்குறள்னால திருவருள்வர் வந்திருக்கா அப்டி சொல்லி கேப்பா இல்ல திருக்குறள வந்து ஒரு தமிழ்ல வந்து ஒரு பழமையான இ இலக்கியத்தில் வந்து வ தமிழ் நூல் ஒன்றுமா அப்புடி சொல்லுவ அப்ப வந்து தமிழ்நூல் வந்து அ சௌத் சைடு மட்டு தா இருக்கு அவங்க வேற வேற இருக்கு இல்லமா இது வந்து ஒரு பழமையான தமிழ் மொழிமா தமிழ் மொழி என்றாலே சொல்லலா பழமையான மொழின்தா சொல்லுவோ ஏனா நெறைய பாருங்க இந்த ஆயிரத்தி நூத்தி முப்பது குறல் வந்து அ திருக்குறள் இருக்கு அதுலயே நெறைய வந்து பிரிக்காங்க ஏன்னா அறத்து பால் பொருள்பால் காமத்து பால்ன்னு சொல்லி மூன்று பிரிவா வந்து பிரிக்காங்க திருக்குறள அதுல அந்த அந்த மூன்று பிரிவா பிரிக்கிறலதா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள் இருக்கு ஏன்னா அந்த மூன்றுமே நம்மளோட மனித வாழ்க்கையில வந்து என்னா இருக்குன்னா ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பண்பு முறைகள் அந்த திருக்குறள்லயே சொல்லியிருக்கு எந்தந்த மாரி இருக் ஒ அந்த ரெண்டு ஆக்சுலி சொல்ல போனா மேல நாலு லைன் கீழ மூணு லைன் மொத்தத்துல ரெண்டு லைன் தா இருக் ரெண்டு லைன்லே நம்ளுக்கு வந்து அந்த திருக்குறள் வந்து ஒரு பெரிய அத நம்ம வந்து அத என்ன சொல்லுவாங்க அத விவரித்து ப படிச்சு தமிழ்ல அர்த்தங்கள் வந்து படிச்சம்னா அந்த ரெண்டு திருக்குறள்ல இவ்ளோ பெரிய அர்த்தமா இருக் கு அப்டி சொல்லி ரொம்ப ஆச்சரியம் மிகுந்த ஒன்றாக தா இருக்குன் நா சொல்லுவே
ஆமா ஆமா இருக்குறது ஏழே ஏறு வேடுத ஆனா அதுக்கான பொருளு அதுக்கான அர்த் த்தங்கள் பாத்தீங்கன் வெச்சுங்கோங்லே அவ்ளோ இதா வந்து அப்பயே வந்து அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுனா சும்மாவா இருக்கு அது வந்து அவ்ளோ அர் த்தங்களோட அத் அவ்ளோ பொருளோட அப்பல்லா எழுதியிருக்காங்க ஆனா இப் ப்பியுபாத்திங்களாந் திருக்குளவந்து நம்பவுட்ரகூடாது அப்டின்சொல்ட்டு இப்பலா பாத்தீனா நெறைய ஸ்கூலோட காம்பவுண்ட்ல அந்த மார்லா வந்து எழுத ஆரமிச்டாங் ஃபஸ்ட்லா நாம்மோ பாக்கும்போ பஸ்ஸுலதா இருக்கு இப்பலா பாத்தா எந்தஒரு கவர்மண்ட் ஆஃப் பிஷ் போனாலு அங்கவந்து சுமா அப்டியே எழுதிர்பாங்க அதுகப்றபாத்திங்னா ஸ்கூலோட காம்பண்ட்ஸ்ல பாத்தீங்னா நெறய அந்த எடத்துலாவந்து சுவர்லலா வந்து அப்டே எழுதிர்பாங்க அதுலா இப்பஇருக்க பிள்ளைங்க்லா பாத்தீங்னா அது ஒரு பெனிஃபிட்டு தமிழ் வந்து சும்மா அப்டே ரீட் பண்றதுக்கு அதுகப்றோ வந்து திருக்குறளா இது அப்டீன்றமாரி வந்து பாத்துக்குறகு இல்லனா நம்மளே கூட்டு போம்போதே பிள்ளைங்களா கேக்மு கவர்மண் ஸ்கூல்ல மோஸ்ட்லி அது நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ல யார்ட்யுமே வந்து தனியார் இது எதிலுமே இருக்காது கவர்மெண்ட் ஸ்கூல்ல காம்போண்ட் செவுரல்ல அது எழுதி இருக்கு அப்ப இந்த பிரைவேட் ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல் ல படிக்கிற பிள்ளைங்களுக்ளா வந்து அது தெரியு அ பரவால்லே இது என்னாது பரவால திருக்குறள் அப்டின் சொல்லி அப்டியுகூட கத்துகறதக்லா இப்ப நெறயா வந் து கொண்டுவன்டாங்க
கண்டிப்பா நீங்கசொல்றது உண்மதா என்னா ப்ரைவெட் ஸ்கூல்ல வந்அந்த மாரி போட்ஸ அட்வடைஸ்மண்ட் இந்த திருக்குறள பத்தி தமிழபத்தி கொண்டு வரமாட்டாங்க அவுங்க எழுதுனாங்கனா ஹிந் இங்கிலீஷ ஏதாது வேரு எதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு ஒன்வேடு அந்த மாரிருக்கு மாரிதா அவுங்க எழுதுவாங்க
ஆமாமா
ஆனா திருக்குறள்ல வந்து அந்த மாரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்துருக்கே அப்புறமா பெரிய பெரிய தமிழ்குள்ள அ ஏதாவது ஒரு இருக்கும்ல அந்த மாதிரி அ அ அலுவலகத்துலவேனா பாத்துருக்கே. ஏனா திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எந்த மாரி எழுதிருக்காருன்னு பாத்தா அன்பில் மிகுந்ததாகவு அப்புறோ ஒழுக்க இருக்கதாகவு நேர்மையாகவு கல்வி என்ன மாறி கற் க்கணு அந்த மாரியு எப்டி உழைக்கணு அந்த மாரி உயர்ந்த பண்புகள வெச்சு மட்டுதா அந்த குறள் குறள்ல எழுதியிருக்காரு அந்தம் அந்த குறள்ல எழுதிருக்குற மூணு நம்ம வந்து. அந்த குறள்கள் மூல நெறைய வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ அன்பு நேர்மை கல்வி உயர்வு உய ஆ உழைப்பு இந்த மாரி உயர்ந்த பண்புள வெச்சு அ அந்த திருக்குறள படிக்கபோப்போ நம்மளுக்கு இதெல்லா உயர்ந்த பண்பு பழக்க வழக்கங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வருது ஏன்னா திருக்குறள் வந்து என்னன்னா ஆ உலகிலேயே பல என்ன சொல்லுவாங்க பல உலக மொழிகளின் பெயர் மொழி பெயர் பற்றுள்ளதுன்னு சொல்லிவாங்க இது வந்து தமிழ் மட்டு இல்ல மொழியிலையு வந் நெறைய மொழிகளிலு இது வந்து அ மொழி பெயர்க்கப்பட்ருக் குதுன் சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்லாவா அகர முதல எழுதெல்லாம் ஆதிப் பகவான் முகற்றே முலகுன்னு சொல்லுவாங்களா இந்த நூல் வந்து மிகவு புகழ் பெற்றது. அப்டி சொல்லுவாங்க இது அனா ஏன்னா இது வந்து கடல் வாழ்த்துலேயே முதல் திருக்குறளா இது சொல்லுவே இந்த திருக்குறள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன்னு இது வந்து முதல் முதல்ல புக்ல பாருங்க இந்த பாட்டு இருக்கு கடவுள் வாழ்த்து செய்யுள்ல வந் து இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முக ற்றே முளகு இந்த பாட்டு வந்து முதன்மையான ஒரு திருக்குறள் இது வந்து உலகத்திலேயே வந்து மிக உயர்வை பெற்று உள்ளதுனு சொல்லி நா சொல்லுவே
ம் ம் ஆமா அதே மாரிதா பாத்திங்கன்னா திருக்குறள்ல பாத்திங்கன்னா அது எழுதி இருக்காங்க பாருங்க அந்த ஓலச்சுவடில அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெ பெரிய ஒரு இது தெரியுமா அது வந்து அது அப்பயே வந்து சேரி அப்டின்னு சொல்லி ஒரு ஸ்தால்ல எல்லாமே எழுதி தாமா அந்த ஓலச்சுவடில அப்ப அந்த மை பேனாவு இருக்காது அந்த மையோட அந்த ரெக்க மாரிதா இருக்கு அந்த பேனாவோட அததா இப்ப பேணாண்ருவாங்க அதுல இங்க தொட்டு தொட்டு எழுதுறது அப்பயே வந்து உக்காந்து அவ்வளோ வந்து ஒரு இதா வந்து திருவள்ளுவர் எழுதிருக்காருனா அப்ப வந்து அத வந்து அத வந்து, இன்னமு மதிச்சு நம்ம மக்கள் பரவாயில்ல. அத வந்து இன்னமு ஸ்கூல்ல வந்து எல்லாமே வந்து கொடுத்து அத நம்ம ஸ்கூலோட காம்பவுண்ட்ஸெளவு கொடுத்து ஸ்கூல்ல இது பஸ்சுல கொடுத்து அது இதெல்லா போக முக்கியமானது வேலை வாய்ப்பு வர வரையு அந்த திருக்குறள் வந்து நமக்கு இப்ப பாத்தீன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவர்மெண்ட் எக்ஸாமுல்லா பாத்தீங்கன்னா திருக்குறள் ஆ பயுமே வந்து திருக்குறளு, செய்யுளு அந்த மாரி வந்து இலக்கணம் அதெல்லா வந்து இருந்தாலே உன்னால வந்து டி என் பி சி, குரூப் ஃபோரு அதெல்லா நீ படிச்சாலே வந்து கிளியர் பண்ண முடியு சிக்ஸ் தேட் லந்து டுவல்த் டென்த் வரையு உள்ள லெசன்ஸ்லா அப்டின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போற வரையுமே நம்மள வந்து அந்த எடத்துல் திருக்குறள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அளவுக்கு அந்த திருக்குறளுக்கு வந்து அவ்வள ஒரு முக்கியத்துவ நம்ம தமிழ்ல குடுக்குறாங்க. அப்ப, அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து நறைய அர்த்தங்கள்ருக்கு. அந்த அளவுக்கு நறைய பொருள் பொருள்கள்ருக்கு. அந்த அளவுக்கு எழுதுனவங்களுக்கு அவ்வளோ பெரிய ம ம பெரியவங்கனால அவங்களுக்கு அந்த அளவு மதிச்சு அப்டில்லா பண்றாங்க. அதெல்லா வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுதா
கண்டிப்பா, நீங்க சொல்றது உண்மதா. இப்ப நம்ம நீங்க எக்ஸாம் எழுதணு ஏதாவது கவர்மெண்ட்டுள்ள எக்ஸ எழுதனும். வார்கோன் நீங் சொன்னிங் சொல்ல போனா நம்ள ஏதேன்னோ பகுதி செய்யுள் பகுதி ரொம்ப இருக்கு இந்த ஆஷ் திடீர்னு ஒரு பாடல குடுத்துருப்பாங்க இதனோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கென்னா திடு திடுப்புன்னு மயங்கி இப்போ படிச்ச படிப்ப என்னையோட நம்மளோட வெத் தெர்ல்ல நம்மளோட வாழ் மேலைக்கு போணு ஒரு என்டேர் எக்ஸா எழுதணு நீங்க சொன்ன மாரிதா எழுதணும்னா கூட நம்மளோட இந்த திருக்குறள்ள செய்யுள் பகுதியில எலக்கணம் இந்த பாடப்புத்தகம் எல்லா நம்ம வாழ்க்கை புழுகு நம்ம படிச்சு பயன்பட்டுள்ளதுதா இருக்குனு நா சொல்ல வரவே தொழா நீங்க உண்மைக்கு
ஆ ஆமா அப்புடுதா இப்ப திருக்குறளுக்குன்னு பாத்தீங்கன்னா தனி தனி ஒரு அர்த்தங்களோட ஒரு ஒரு ஃவெர் த்தைக்கு ஒரு ஒரு அர்த்தங்கள் அந்த ஒரு ஒரு எழுத்தையு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எழுத்து இப்போ எவ்ளோ பெரிய ஃகேப்பு அந்த ஒரு திருக்குறள் வந்து ஏழுல தா ஏழோட ஃவெர்ட்டுல தா இருக் குனு அது கரெக்டா மேல நாளு நீங்க சொல்லங்களே மேல நாள் இருக்கணு கீழ மூண் இருக்கணு அப்டின்னு செரி ஆகட் ஒரு ஒண்ணுக்கு அந்த அர்த்தத்தோட வந்து அப்பயே வந்து அத எழுதி அத வந்து அதுக்கப்பற வந்து புக் கா வெளியிட்டு அய் அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா பாட புஸ்தகத்த நம்மளோட இப்ப தமிழ் பாடப் புத்தகத்த எல்லா வந்து எவ்ளோவுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கோ அத ஃபுல்லா முக்கியமானதல்லா கொண்டு வந்து அத நம்ம படிக்க வச்சு அது மூலியமா இப்ப யாருட்ட கேட்டாலுமே நீ வந்து ஷர் ஏ ஒரு செவன்த் எய்த் படிக்கிறியா ஒனக்கு வந்து கண்டிப்பா பதினஞ்சு திருக்குறள் இருவது திருக்குறள் ஆச்சு ஒனக்கு தெரிஞ்சிருக் கு அப்பறமா தெரிஞ்சிருக்கோ அப்டின்ற அளவுக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேக்சிமம் எல்லாமே கொண்டு வந்ட்டாங்க நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல கொஞ்சோ வந்து இல்ல அது இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அது ஆ அந்த அதுக்கு ரொம்பய் இம்பாட்டன் குடுக்காம இருப்பாங்க ஆனா திருக்குறள் இன்றுது வந்து யாருமே வந்து ஒரு மறக் க முடியாத ஒன்று
இதுல வந்து ஏ கொண்டு வரல்லனா அவ்ங்க கொழந்தையில வந்து ஃபுல்லாவே இங்கீலிஷ் அவுங்களு வந்து தமிழ் கத்துக்கறது வந்து ரொம்ப சிரம்மா இருக்கு ஏன்னா நெறைய கொண்டு வரப்போ வந்து அவுங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஆ ஏதாது அவுங்களுக்கு வந்து தெண்டா வாங்க முடியாம ஆயிருமோ அப்டின்னு சொல்லிட்டு வந்து அவுங்க வந்து ஒரு சமச்சீர் கல்விதா சமச்சீர் கல்விக்குள்ள புக் கு தா மட்டுமே அவுங்ளுக் சொல்லி குடுக்குறாங்க கொழந்தைகளுக்கு அதுவுமே வந்து ஃபுல்லாவே கவரப் பண்ண மாட்டாங்க எது இம்பார்டன் வரு ஒரு அஞ்சு வர்ஷத்துக்குள்ள கொஸ்டின் பேப்பர வச்சுதா அவுங்ளுது தே கவர் பண் ற ஏன்னா திருக்குறள் ஏன்னா திருக்கு சு நெறைய சிறப்பு அம்சங்கள் எல்லா இருக்கு ஏன்னா மனித வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாவும் இருக்கு இந்த திரு திருக் குறள் வந்து இன்னொன்னு வந்து நா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருப்பே ஒழுக்கம் அன்பு நேர்மை இந்த மாரி நல்ல பண்புகள்ல வந்து கத்துக் குடுக்குது நம்மளுக்கு திருக்குறள படிக்கது மூலோ அது போக மட்டு அல்லாம என்ன ஆகுதுன்னா எளிய மொழியில வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்கள வந்து கூறுது சில சில விஷ்யங்கள் பாருங்க ஒரு சின்ன வார்த்தைகளா தா இருக்கு ஆனா அதுல வந்து நெறைய ஆழமான ஆ ஒரு ஒரு இது இருக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க இப்போ நார்மலா வந்து ஒரு பா குறோ பாருங்க இப்ப நன்றி மறப்பது நன்னன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன் று அது ஒரு சின்ன நார்மல் ஃவேர்டு தா ஆனா அந்த ஏழு ஏழு வாக்கியத்திலேயே நம்மளுக்கு வேலு வார்த்த தா இருக்கு அந்த வார்த்தையில வந்து ரொம்ப பெரிய வார்த்தை இது அத விரிவாக்கமனு நாங்க பார்க்கும்பப்போ வந்து அது வந்து இவ்ளோ இந்த திரண்டு திரு லைன்ல வந்து இவ்ளோ பெருசு இருக்கா அப்டின்னு சொல்லி வந்து ரொம்ப ஆ ச்சரியமா பார்க்க கூடியத அளவுக்கு இருக்கு இது அது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னா அனைத்து மக்களுக்கும் வந்து இது வந்து பொருத்தமான நூல் வுலாவ் கருதப்படுது மு கல்வியில வந்து ஒரு முக் முக்கியமான பங்கு வசிக்குதுன்னு நான் சொல்லுவேன்
ஆ ஆ ஆமா ஆமா கண்டிப்பா சேரிங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட் இதுல கூடே அடுத்து கூடே ப பண்ணி போயிருப்போம் ஓகேங்களா ஓகே நன்றி